ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம்ங்க
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் சிஸ்டர் அப்புறம் சமையல் வேல எல்லாம் முடிஞ்சுதுங்களா
சொல்லுங்க சொல்லுங்க அ கேக்குதுங்களா நா பேசுறது
கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ செரி சமையல் வேல எல்லா இன்னைக்கு ஓ வெளியிலதா வாங்கி சாப்ட்டோம் அதனால எ சோ சமையல் வேல கொஞ்சோ கம்மிதான் இன்னை கொஞ்சோ கிளீனிங் வேலதான் இருக்கு உங்களுக்கு
ஓ இன்னைக்கு தேர்ஸ்டே அப்டிங்கறதுனால கிளீன் ஓ நானும் சமையல் வேலைய எல்லாம் முடிச்சுட்டங்க தோச தாங்க மோஸ்ட்லி நைட்ல பாத்தீங்கன்னா தோச தா சுடுவோ
சேரி சேரி செரிங்க
கொழந்தைங்கள்லா சாப்புட்டு தூங்கியாச்சி இப்ப பாத்தீங்கன்னா அப்போ வேலயே முடிஞ்சது
சேரிங் தோழி இப்போ ம் சொல்லுங்க இல்ல ஒரு தலைப்ப பத்தி பேஸ்லா இப்போ நம்ம இந்த பிளெட் டெஸ்ட்டெல்லா எடுத் த்து எடுக்க போறோ இல்லியா அத பத்தி கொஞ்ச என்னன்ட்டு பேஸ்லாங்களா அந்த தலைப்புல
சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க
இப்போ நம்ம ரெத்தத்த அ டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோன்னு வைங்ள ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இதா இருக்கு இப்ப நமக்கு சுகர் இருந்து சு அப்டின் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து சாப்பறக்கு முன்னாடி சாப்பறக்கு அப்பறோ அந்த மாதிரி எல்லா நம்மளய வந்து எடுக்க சொல்லுவாங்க ஆனா அந்த மாரி எப் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஒரு கட்டத்துக்கு மேல எப்பயுமே ரத்தத் தயு சரி பிரஷரு சரி நம்ம வெயிட்டு நம்ம உடம்ப இது எல்லாத்தயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நம்ம செக் பண்ணிக்கணுனு நெனைக்கிறே இந்த ரத்த பரிசோதனைய பத்தி என்னன்னா எல்லா சூழ்நெலைலயுமே நம்ம வந்து அத வந்து கொஞ்சோ அப்பப்ப பாத்துக்கறது நல்ல தா இப்ப கா சாதா காச்சல்ன்னா பிரச்சன இல்லைங்க இதே வந்து இப்ப வேற ஏதாவது அதே காச்சல் ஒரு வாரோ பத்து நாள் அந்த மார் நீடிச்சு இருந்துச்சுன்னா அ டாக்டரே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க இந்த ரத் த பரிசோதன பண்ணிட்டு வாங்க ஏதாது கிருமியா இருக்குமா இல்ல வேற ஏதாவது காய்ச்சலா ஏதாவது வந்துருக்குமா அப்டின் சொல்லிட்டு அதப் பரிசோதிச்சிட்டு வர சொல்லுவாங்க இல்லிங்களா அதனால நம்ம வந்து அப்பப்ப வந்து அத பண்ணிக் கரது இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா நல்லதாங்க ஒன் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மன்த்து ஒன்லியாவது நம்ம டெஸ் பண்ணிக்கனு நம்ம ஒடம்புல என்ன பிரச்சன இருக்கு சுகர் ஹைய்யா இருக்கா லோவா இருக்கா ஆ ப்ரசரு எந்த மார் இருக்கு அப்டின் செக் பண்ணிட்டம்னா அதுக்கு தகுந்த மாரி டேப் டாப்லட்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ள அப்பற பாத்தீங்ன்னா நம்ம ஒடம்பா கரக்டா மெய்ன்டன் பண்ணிக்கலாங்க இப்போ கிராமத்துலல்லா பாத் தீங்கன்னா அந்த மாரி யாருமே ஒடம்ப பாத்தீங்ன்னா கண்டுக்கவே மாட்டாங்க வேல வேல வேல அப்டின் சொல்லி வேலயே பாத் துட்டே அவ்ங்ளோட ஹெல்த் இஸ்ஸூஸ பாக்கவே மாட்டாங்க ஆ சிட் ட்டிலல்லா பாத்தீங்ன்னா கொஞ்சோ என்ன சொல்ல டைம் எடுத்துட் டா ஆ பாத்து செக் பண்ணி கண்ட்ரோலா வச்சிக்கிறாங்க ஒடம்ப பாத்தீங்ன்னா
ஏன்னா து இப்ப கிராமத்துக்காரங்களுக்கு பயமே இல்லிங்க அவுங்களுக்கு தெரியு அவுங்க ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு அப்டிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு நம்பிக்க அவுங்களுக்கு உண்டு இயற்கையாவே அவுங்கல்லா பாத்தீங்கன்னா ஏ ந இயற்கையாவே அவுங்களுக்கு வந்து ஒடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம் ப நல்ல ஆரோக்கியமான ஒடம்பு தா வந்து கடவுள் படச்சிருக்காரு அதாவ் வவ வேல செய்யறது அதுல எல்லா பாருங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு வேர்வ சிந்துறது சாப்பாடல்லா பாத்தீங்கன்னா அனாவசியமான சாப்பாடுகல்லா அவுங்க உட்கொள்ள மாட்டாங்க வெளில முக்கியமா வெளில கடேல வாங்கி சாப்பறதல்லா ஆ ஆ கரக் டா அவ்ங்க சே அவ்ங்க தோட்டத்துல வெளையறதோ அவுங்களோட தோட்டத்துல என்ன கெடைக்கிதோ அந்த மாதிரி டான உணவுகள் சாப்ட்டு ஒடம்ப நல்லா வச்சிருப்பாங்க நல்லா ஒழைப்பாங்க திருப்பி நல்லா தூங்குவாங்க நம்மள மாதிரியல்லா ராத்திரி பன்னண்டு மணி ஒரு மணி வரைக்கு முழுச்சுட்ருக்கறது மொபைல் பாக்கறதல்லா பண்ண மாட்டாங்க அவங்கல்லா ஏழு ஏழ்றைங்கலேலா தூங்கிற்வாங்க அதனால அவுங்க ஒடம்புக்கு மொ முளிஞ்சளவுக்கு எதுமே வராதுன் வச்சுவோங்களே கண்டிப் பா அதுல வர்ரதக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதனாலயே அவங்க ரொம்ப அஜாகரதயா இருப்பாங்க இருந்தாலு அவங்க ஒரு வயஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அத பருசோதுச்சுட்டு அது சரி ஒண்ணு இல்லன்னா அப்ரோ எப்பயுபோல அவுங்க இருந்து ஆனா அவுங்குளு பரிசோதிக் கணுங்கறது கட்டாயமான ஒரு விஷயந்தா நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இத வந்து ஏ அப்படின்னா அவங்ளுக்கு வந்து ரொம்ப பய ஜாஸ்தி ஐ இது வந்துருச்சி இதனால நம்ம என்னாயிருவோமோ அதனால என்னாயிருவோமோ ஆனா அதுக்கு உண்டான ஆ தீர்வ வந்து அவ்ங்க செய்ய மாட்டாங்க இந்த மார் நே நேரமே தூங்கொணு வெளி உணவுக சாப்பட கூடாது அந்த பழக்க வழக்கங்கள மாத்துனாலே அவுங்க ஒடம்பு ஆரோக்கியமா தா இருக் ஓ பட் ஆனா அத வந்து மாத்திக்கவே மாட்டாங்க
ஏங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா டைம் வந்து அந்தளவுக்கு கெடைக்கிறதில்லங் இப்ப பாத்தீங்கன்னா காலேல பாத்தீங்கன்னா கொழந்தைங்கள்ள ஸ்கூலுக்கு அனுப்ச்சிட்டோ அவுங்க வேலக் போனு மற்டி ஈவினிங் வந்தீங்கன்னா மற் சமைக்கணு கொழந்தைங்களுக்கு ஆ டியூசன் எடுக் கனு மறுடி தூங்கணு மறுடி மத்த வேலயெல்லா வீட்ல இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பிரெஷர் ரொம்ப டென்ஷன் அந்த மாரி ஆனாவே ஒடம்புல நறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருது ஆட்டோமேட்டிக் கா வந்துருது நம்ம ஹல்த பாத்தீங்கன்னா நம்ம சரியாவே பாத்துக்க மாட் கொழந்தைங்க கொழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருக்கொம் இது கிராமத்துல பாத்தீங்ன்னா கொழந்தைங்க நல்லா இப்ப தாத்தா பாட்டி இருப்பாங்க பாத்துக்குவாங்க கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க அ சிட்டிலலா பாத்தீங்கன்னா அந்த மாரி லைஃப் கடைக்காது
களையாது ஆமா ஆமாங்
ஆ டைம்க்கு சாப்ட முடியாம ஹோட்டல்ஸ்ல இந்த மாரி ஆர்ட்ரு பண்ணி இப்ப பாத்தீங்ன்னா எல்லாருமே வீட்ல ஆர்டர் பண்ண வீட்டுக்கா ஆட்டோமேட்டிக்கா எந்த பொருள் வேனாலு வருது
ஆ ஆமாங்க அது ஒரு பெரிய இந்த பழக்கமாவே வெச்சுக்கிட்டாங்க அதையே அது அன்றாட நம்ம சமைக் க்கற மாரி அத ஒரு வேலையா வச்சுக்கிட்டாங்க ஜக்குனு போன் எடுக்கறது ஆர்ட்ரு பண்றது வறது சாப்ட வேண்டியது இது எவ்ளோ நல்லதுக்குன்னு எனக்கு புரியல அது அது பழக்கமாவே எனக்கு அது ரு பாக்கவே முடில உண்மையாலுமே இதெல்லா வராம இருந்துருந்தா இன்னு நல்லா இருந்துருக்குமோனு தோணுது
வராம இருந்துருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்ல சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாரி பொருள் கெடைக் க்கிறதுனாலதாங்க எல்லாருமே அத நம்பி போறாங்க ஆர்ட்ரு பண்ணா கெடச்சுருது அப்ப பாத்தீங்ன்னா ஈஸியாஆயிருது டைமு அப்பரோ பாத்தீங்கன்னா எல்லா நோயு இம்மு வர ஆரம்பிச்சுக்குது அவங்க என்ன சமைக் அங்க எப்டி சமைக்கறாங்க அந்த ஆயிள்ல்லா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆயில்லயே சமைப்பாங்க ஆ கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல்
ம் நா கண்டிப்பாங் நிச்சியமா அதாவது அதெல்லா அவங்களுக்கு அந்த அவர்னஸ் இருக்கு ஆனாலு அவங்களோட இது என்னன்னா ம்ப அவங்க வந்து ஆர்ட்ரு பண்ணிதா சாப்டுவோ பரவால்ல எங்களுக்கு இப்போதைக்கு வேல செய்ய கூடாது வேல செய்யாம நா எப்டி சாப்பணுமோ நாங்க அப்படிதா சாப் ப்புடுவோ அப்படிங்கற ஒரு பிடிவாதத்திலேயே தா இருக்காங்க அதனால வந்துட்டு பிடிவாதோங்கராதவெடைங்க அவங்ளு சம்பாரிக்கற அப்டிங்கற ஒரு இதுல அவங்கனால எதுமே பண்ண முடில ஒன்னா அந்த வேல செய்ய முடியு இல்லட்னா இந்த வேல செய்ய முடியு அப்டிங்கற ஒரு கட்டாயத்துல அவங்களு இருக்காங்க அதனால இந்த மாரி பிசினஸ்சு வந்து பெருக பெருக இவங்க எல்லா பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு அவங்களோட வேல வந்து ரொம் ப்ப சுலபமாயிடுச்சு அதனால அவங்க வந்து அத பெரிய அட்வான்டேஜா எடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே இப்ப என்னங்க நம்மல்லா எங்க்யுமே போ தேவல்லிங்க வீட் தாண்டி ஒரு மளிக சாமானவ் ஆமாங்க எல்லாமே காசு காயா க ஜீப்பே தா அதுவு யார்வே கைல பத் த்துருவா டீக்கு காஸ் கேட்டா கூட இன்னிக்கி கெடயாது
ஜீபே அப்டிங்கறது நா நல்ல விஷ்யந்தாங்க யூஸ் பண்றது ஏனா கையிள வெச்சிட்டுந்தோமனா ஏ இமோஷ்லி பாதுகாப்பு கெடையாதுன்னு ஸாகோ எங்கியுமே ஆதி கமௌன்ட்டு கொண்டு போ முடியாது இப்ப ஜிபே போன்பே பாத்தீங்கினா நம போர் எடத்துல அப்டியே போன கட்டிட்டு வந்துட்டே இருப்போம்
அதாவதுங்க எந்த ஒரு உம் கண்டிப்பா அதாவது என்ன டெக் க்னாலஜி வளந்தாலு அந்தளவுக்கு நம்மடிஸ் அந்தனுடைய டிஸ்அட்வான்டேஜுனு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருப்போ இத்தன வாண்டு காலமா நம்ம பழமையான வாழ்ந்த நம்ம வக்களல்லா பண த்த கைல தானங் வச்சுட்டு க இதுதாங்க பண்ணிட்ருந்தாங்க என்னெ எல்லாம் வ அ வராத நம்ம அந்த அந்த ஈஸியா செய்யற ஒரு பழக்கொ வழக்கத்துக்கு பம அடிமேய்றோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோ எந்த நெப்பு நீ சொன்ன மார இப்ப எதையுமே தூக்கிட் போ தேவல்ல ஒரு பேஃக்கோ இதோ கைல ஒரு ஃபோன் இருந்தா போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபோன்ல பண்ணிர்லா அப்டிங்கற தைரித்த எல்லாத்துக் வந்துருச்சி
இப்ப பாத் இன்னா கொழந்தைங்கிளா பாத்தீங்கின்னா ஃபோன குடுத்தாதாங்க சாப்பாடு சாப்பறாங்க பி எங்க வீட்லியே கொழந்தைங்க இருக்காங்க எங்க குட்டிபைய பாத்தீங்கன்னா ஃபோன குடுத்ததா சாப்புடுவ அப்டின்னு
ஆ பழகட்ன ஹாமா
சாப்புட மாட்டேங்கனா நா அந்த க்ராம் த்துலல்லா பாத்தீங்னா ஸ்பே உம் ப்ளேஸல்லா நெறையாருக்கு ப்போ சிட்டிலல்லா வீட்டுக்குள்ளயேதா இருக்கணு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க அ சவ் சத்தம் போடக் கூடாது அழுக கொட் அது கொழந்தைங்க அப்டின் சொல்லி
ம்
உள்ளயே அப்ற என்ன பண்றது வெளியு போ முடியாது அப்றோ சிக்ரமா சாப்புணு உ கொழந்த சாப்டாம தூங்குதே அப்டின் ஜொல்லி கண்டிப்பா ஃபோன கைய்லப் குடுக்குறோ அப்ற் பாத்தீங்கன்னா அதுக்கே அடிக்ட் ஆயிடுது கொழந்தைங்க ஃபோன் இல்லாம இருக் க்குறதே இல்லிங்க
இன்னிக்கி எல்லா கொழந்தைகளு அதொரு மோசமான ஒரு விஷ்யத்துலதா தள்ளப்பட்றாங்ளைங்க முடிஞ்சளவுக்கு தவிர்க்க வேண்டிதா அப்பறோ நம்ம அவளதா முடியுங்கு நீங்க சொன்ன மார நம்முளுக்கு அந்த பொறும இருக்க மாட்டிங்கிது அத காம்ச்சாதா சாப்பறே அப்டிங்கறப்போ அவுங்க எப்டியாத் சாப்ட்டா போது அப்டிங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்றோல்ல அதனால சாப்புட்டு ப்ப எப்டியோ ஒண்ணு சாப்ட்டா செரி வயிர் நம்புனா செரி நிம்மதியா தூங்குனா செரிங்ர மாத்ரி நம்ம வந்துர்றோ
எ க்ராமத்துலளா பாத்தீங்ன்னா அந்த மாரி ஃபோனல்லா குடு க்க மாட்டாங்க அங்க இங்க ஓடி ஓடி ஒளிஞ்சோ
ஓ அவுஙக கண்டுக்கவே மாட்டாங்களங்க அம்மாப்பா பொறுத்த வரைக்கு அங்க கிராமத் த்து அதுங்ளே கொத்ம் பசி எடுத்தா அதுங்களே போட் தட்ல வச்சா சாப்ட்டுக்குங்க அவு பாட்டு தோட்டத்துக் போவாங்க வருவாங்க பாங்க கவனிக்கிணு தனியா அப்டிங்கறதேல்ல ஆளுங்க உங்கள சுத்தியா பாதுகாப் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப பக்கத் பக்கத்துல அந்த தோட்ட வேலய எதோ ஒண்ணுன்னா இருந்துகிட்டே இருக்கறதுனால அவுங்களுக்கு எந்த விதமான பயோ கெடையாது அதனால புள்ளைங்கள வளத்துறது ரொம்ப சுலபமா ஈஸி ஆயிடிச்சி நம்மளதுலதா இந்த நாலு செவத்துக்குள்ளேயே வெக்கிறங்காட்டி என்னப்பா அடுத் து அவுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது நம்முளுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்கிது
நாம அந்த மாரி இருந்து அவுங்ளையும் பழக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டோ அவுங்ளால என்ன பண்ண முடியு வீட்டுக் உள்ளயே இருந்துட்டு இல்லன்னா டி வி பாக்கணு இல்லன்னா ஃபோன் பாக்கணு வெளிய வெளயாடவு விட மாட்டிங்கிறாங்க அப்போனா அ பாதுகாப்பா நம்ம கொஞ்ச நேரோ விட்ருவாங்க விட்டாலுமே என்ன சொல்றது அ அவர் டைம் தாங்க இந்த டைம்ல கொஞ்சோ வெளயாடிட்டு வீட்டுக்குள்ள வந்தர்ணு அங்களா பாத்தீங்கன்னா மோஸ்ட் லி இந்த டோரே ஓப்பன்ல தா இருக் கிராம்த்லளா பாத்தீங்கன்னா அ ஓப்பன்லே இருக்கு ஓப்பன் பிளேஸ் லே இருக்கு இந்த சிட்டிலல்லா பாத்தீங்கன்னா வீடுக்குள்ளயே கதவ சாத்தி உள்ள
அஹ ஆமா எல்லாருமே உள்ளதா உள்ளயேதா உள்ளயேதா இருப்போ நம்ம ஆ ம் ஆமா எல்லா வாழ்க்கையே அந்த வீட்டு குள்ளே அடஞ்சிருவாங்க அ
கொழந்தைங்க பத்திங்கனா டோர் ஓபன் பண்ணா அம்மா டோர் ஓப்பன் பண்றாங்களா வீட்டுக்கு வெளியே போலா வாங்க வாங்க இந்த கோழி குஞ்செல்லா வீட்டுக்குள்ள அடச்சு வச்சிருந்தா எப்படி ஓ ஓடுவாங்க அந்த மாரி ஓடி வருரவாங்க அ அம்மா கிட்ட ரொம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ப்பாங்க பசங்க
ம் கொஞ்ச நேரமாவது வெளியில போலா கொஞ்ச நேரமாது வெளியில போலா வெளில இல்ல இல்ல ஆமா ஆமா
வெளிய போய் கேட்டுக்கு வெளிய போய் கொஞ்ச நேரோ வெளயாடுனா நல்லா இரு க்கு மா காத்து நல்லா இருக்கு இன்னு கொஞ்ச நேரோ விடுமா வெளிய போனா வீட்டுக்கு வரலா
ம் ஆ ஆமாமா ஏனா வீட்லே அடைஞ்சிருக்காங்க அ அதனால எப்படா வெளியில போய் அ நிம்மதியா சுதந்திரமா கொஞ்ச நேரோ விளயாடலா ஆனா உண்மைய சொல்லணுன்னாங்க வெளியில போய் வெளையாட ஆரம்பிச்சா அது ஃபோன பெருசா தேடுறது கெடையாது
ஆமா கண்டிப்பா அத நோ
ட்டுக்குள்ளேயே வச்சு ஆ வி வீட்டுக்குள்ளயே வச்சுதா அதுங்க ஃபோன தேடுதுங்க இதே வெளியிலன்னு போயிட்டா அவுங்க ஃபோனல்லா தேடுறதுல்ல அதுங்க பாட்டுக்கு அதுங்க சிவனேன்னு வெளாடிட்டுதா இருக்கு
கண்டிப்பாங்க வெளையாடிட்டு டைம் அப்டிய போறதே தெரியாதுங்க அவுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பசியு வரு அ அங்கேயே சாப்பாடு போட்டுவாமா ஊட் டிடுமா அப்டின்னு கேக்குற அளவுக்கு இருப்பாங்க ஆனா ந ம்ம பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதோ சமயத்துல அந்த மாரி
அது நம்மளுக்கு முடியாதுலங் டைம் ஒத்து வரா து வேலைகளுக்கு நம்மங்க அ அதுக்கான இது சரியா இருக்கு
நல்லா இது வெளிய பாத்தீங்கன்னா இயற்கையா காத்து நல்லா சுவாசிக்க முடியும் இந்த வீட்டுக்குள்ளயே பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் காத் அதுலே கொழந்தைங்கள வச்சுட்டு இருந்தோ அதே ஹீட்டு ஒடம்பு அ அ நல்ல ஒரு சுவாச கெடைக்கு வெளிய போனாவே புத்துணர்ச்சியா இருக்கு
கண்டிப்பாங்க தோழி இவ்ளோ நேரோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க தோழி
நன்றி